ஹலோ
தூவாக்கா கேக்குதுங்ளா
கேக்குதுப்பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேக்கா நீங்க எப்டி இருக்கீங்க
சிறப்பாருக்கே
நாளாச்சி
ஆமா ரொம்ப பிஸி ஆயிடீங்க போல காலே பண்ணல
ஆமாங்கா வேலைக்கு போயிட்டு வரவே காலையில ஏழு மணிக்கு போனா சாய்ங்காலோ ஏழு மணிக்கு வரேங்கா வீட் வீட்டுக்கு
அப்டியா
ஆ சாப்ட்டுட்டு தூங்குறதுக்கு தா கரெக்டாருக்கே
வீ
ஆ எல்லாரு சூப்பரா இருக்காங்கக்கா
நா ரொம்ப கேட்டதா சொல்லுங்க
கண்டிப்பாக்கா சொல்றே நீங்க சாப்ட்டிங்களா
நல்லா இருக்கேம்ப்பா
என்ன சாப்ட்டீங்கக்கா நீங்க
நா தோச சாப்ட்டே
பாப்பா என்ன பண்றாங்க
பாப்பாலா தூங்குறாங்க
எப்ப ஸ்கூல் போறாங்க ஸ்கூல் ஜாயின் பண்ணியாச்சா அவுங்கள
எல்லாருக்கு ஸ்கூல் ஜாயின் பண்ணியாச்சு
ம் பாப்பா என்ன ஸ்கூலு
பாப்பா வந்து இப்போ எல்கேஜிப்பா
எல்க்கேஜிங்களா சேரி சேரிங்கக்கா எங்க வீடு பக்கத்லேயே தான
இல்லப்பா கொஞ்ச தூரதாப்பா ஸ்கூலு
கூட்டு போவீங்களா எப்டிக்கா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க
நா தாப்பா கூட்டு போவனு அவரு சென்னையில இருக்காரு
ஆ ஆ
அதனால நா தா பாப்பாவ கூட்டிட்டு போனு
ம்
வேற யாரு இல்ல
ஆமா
செரிங்க செரிங்க்கா உங்க லைஃப்ல எப்டி போகுது
சிறப்பா போகுதுங்கப்பா உங்களுக்கு எப்டி போகுது
ஏதோ போதுக்கா
ஏபா இப்டி சொல்றீங்க
ஆஃபீஸ்ல ஒரே டென்ஷன்
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க்கா கேக்குதா உங்களுக்கு ஹலோ ஹலோ
ஹலோ எனக்கு கேக்குதுப்பா உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது அக்கா இப்பதா கேக்குது
இப்பதா கேக்குதா என்ன கேக்குது உங்களுக்கு
உங்க குரல் இனிமையான குரல் கேக்குதுக்கா
இனிமையா இல்ல ரொம்ப நன்றிப்பா உங்களுக்கு புரியுது இல்ல பேசு போது இவ்ளோ இனிமையா இருக்கேன்னு
புரியுது புரியுது க யாரு சொன்னது இல்லையா உங்க குரல பத்
இல்ல டெய்லி எங்க வீட்டுக்காரு சொல்லுவாரு நீங்க சொல்றீங்கல்லையா அதா உங்களுக்கு ஜிபே பண்ணலான்னு பாத்தே ஓவரா பேசறீங்க கம்மி பண்ணிக்கிறே
இல் இல்லக்கா இதோ இப்ப பேசுறீங்கல்ல இந்த நம்பர் தா என்னோடது ஜீபே ஐநூ ரூபா பண்ணி உட்ருங்க
ஐநூரூவா போதுமா
அவ்வளவு லா ஆசைப்பட வேணாங்க நமக்கு சின்னதாவே போது
அப்டி சொல்றீங்களா
அடுத்த வாட்டி
சரி ஜிபே நீங்க ஒரு ஐநூறுவா பண்ணீங்கன்னா திருப்பி பண்ணிட்றே
உங்ககிட்ட எனக்கு குடுக்க மனம் இருக்கு ஆனா பணம் தான் இல்ல கைல
அடேங்கப்பா ஐநூறு ரூபா வேலைக்கு போறீங்க ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்றீங்க உங்க கிட்ட அஞ்சு லட்ச ரூபா இருக்கனு மினிமம் பேலன்சே
மினிமம் பேலன்ஸ் அஞ்சு லட்ச ரூபாவா
ஆமாங்க அன்னைக்கி கூட காமிச்சிங்களே
நா அதுக்கு எங்கன்னா போய் கொள்ள தாங்க அடிச்சிட்டு வரணு அஞ்சி லட்ச ரூபாய்க்கி
அஞ்சி லட்ச ரூபாய்க்கி கொள்ள அடிக்கிறீங்களா ஏங்க என்னங்க நீங்க இப்டி பேசுறீங்க எல்லா தப்புங்க
நெலமையே அப்படிதாங்க போய்ட்டு இருக்கு
அதெல்லா இல்லைங்க சீக்கிரமா முன்னேறிடுவோ நானு ஒரு ஜாப் ஜாயின் பண்ணிருக்கே
என்ன ஜாப்புங்க
ச்ச வேலைக்கு போவோம்
ம்
வீட்ல இருந்தே ஏதாது வேலை தேடிட்டு இருக்கேப்பா
அப்டிங்களா எதுனா கெடைச்சதுன்னா எனக்கு சொல்லுங்கப்பா கொஞ்சோ நானுமே இந்த வேலை ரொம்ப டைட்டா போகுது
அப்டியா
ம் ஆபீஸ் வேலை ரொம்ப கடுப்பா இருக்குங்க அக்கா அது நா காலையில எனக்கு வந்து ஏழ்ரைக்கு பஸ்ஸு ஏழ்ரை மணிக்கு போனன்னா வீட்ட விட்டு சாய்ங்காலோ எட்டு மணிக்குதா வீட்டுக்கு வருவேனே
அப்டிங்களா
வந்து சாப்ட்டுட்டு தூங்கதா கரெக்ட்டா இருக்கு வேற எதுவுமே பண்ண முடிய மாட்டது
போயிட்டு வர அலைச்சலா இருக்கா
இங்க இருந்து எனக்கு ஒரு மணி நேரோ ட்ராவல் பண்ணி போகணுங் கா நானு பஸ்ல
ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு வாட்டி போயிட்லாம் போல ரிட்டன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்ட கஷ்டமா இருக்கு
இதுல நானும் முன்னாடி வேலை பாத்த எடத்துல ஒரு மணி நேரம் தா